ஹலோ இருக்கீங்களா
ஆ இருக்கே சொல்லுங்க
ஆ வணக்கம் நண்பரே இப்போ நம்ம பாத்தீங்கன்னா உணவு முறைய பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலா பொதுவா உணவுங்கறது நம்ம அன்றாட வாழ்க்கையல நம்ம தேவை அவள்தா இது பண்றது நம்ம வாழ்ற வாழ்க்கையே உணவுக்காக தா நம்ம முழுசா நம்ம இப்ப எதுக்காக சம்பாதிக்கறோ அப்டின் பாத்தீங்கன்னா அந்த மூணு வேளை உணவுக்காக தா அந்த உணவு் பாத்திங்கன நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா எடுத்துக்கறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நாள் வாழ் லா நீண்ட வாழ நம்மாலலா வாழ முடியு நம்ம குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த உணவு முறைய நம்ம ஒரு சுகாதாரமான உணவு முறையா நம்ம கொண்டு போனுனா நம்ம குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையல இருக்கு அது போல உணவ் பத்தி உங்களுக்கு ஏதாவது அ இருந்தா உம்ம சொல்லலா
கண்டிப்பா உணவுன்றது ஒரு மனுஷனோட அன்றாட வாழ்க்கையல ரொம்பவே முக்கியமான விஷய ஏனா உணவுன்றது பாத்தீங்கன்னா ஆ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிட இந்த மூணு விஷய சொல்லுவோ அதுல நம்ம உண்ண உணவுன்றது மொதல்ல வர்றது அடிப்படை தேவையிலையே ஃபர்ஸ்ட்ல வரதே இதுதா உணவுன்றது இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா பலதர. பட் ப பல வருஷங்களுக்கு அப்புற நெறைய மாற்றம் அடைஞ்சிடுச்சு அ ஆ உணவு முறை வந்து மாடன் இன் இன்னிக்கு இருக்க இந்த காலத்துல வந்து அ உணவு முறை எல்லா வந்து எப்டி சொல்றதுன்னா ரொம்ப எ எளிமையா மாறிடுச்சு பழைய உணவு முறை மாரி இப்ப இருக்கறது இல்ல அப்பல்லா பாத்தீங்கன்னா இந்த கூழ் களி ஆ இந்த விவசாயம் அடி சார்ந்த நல்ல அ பொருட்களா நம்ம எளிதா சாப்பிடுற மாரி இருக்கு இத அப்ப பாத்தீங்கன்னா ஆ இந்த கடைல வா வாங்கி சாப்பறதுல்லா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அன் ஹெல்த்தியா ர அதாவது ரொம்ப உடலுக்கு கேடு விலக்கு கூட கூடிய இதுவாக இருக்கு ஆ உணவுன்றது நீங்க எப் நீங்க உங்களுக் வந்து உணவுன்றது ஆ இந்த இது கொரோனாக்கு முன்னாடி பாத்திங்கனா உணவுப்பழக்க வழக்கலா ரொம்ப ரொம்ப உயர்தரமா போயிருந்தது கொரோனாக்கு அப்புற இப்ப இருக்க மக்கள் கொஞ்ச அத மாத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆ விவசாயம் சார்ந்த பொருட்கள தேடி ஆ ரொம்ப எளிய முறை உணவுல்லா தேடி தேடி போயிட்டு கடைல போயிட்டு வாங்கி சாப்பறத நா பாக்கறே இது மாரி நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கை லா ஏதாவது மாற்றம் பண்ணிருக்கீங்களா
இருக்கு இது ஏன்னா நாங்க முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா அவ்வளக்கு உணவுல வண்ணது நமக்கு நாங்க அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இல்ல வீட்ல எப்டி செய்யறாங்களோ இப்ப அம்மா இருக்கறதா வச்சு ஏதாவது செய்வாங்க இருக்கறதா வச்சு செஞ்சாலும் நல்லா ஆரோக்கியமாதா செய்வாங்க இருந்தாலு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் தனியா நமக்குன்னு உணவுக்குன்ன நாங்க ஒரு இது குடுத்துட்டு பண்ணிட்டு இருப்போ ஏனா ஃபஸ்ட் இருந்தத விட இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அவேர்னஸ் நெறையாவே இருக்கு சாப்பிடுற சாப்பாடுலதா எல்லாமே இருக்கு நெறைய பாத்துட்டு இதெல்லா சாப்ட்டா நல்லதா இருக்கு இதெல்லா சா இதெல்லா செஞ்சு சாப் சாப்பட வேண்டியது எல்லா நல்லதா இருக்குன்னு நம்ம நெறைய விஷயம் இப்போ நம்ம ஃபோன் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்ன இருந்தத விட இப்ப நல்லாவே தெரிஞ்சு நம்ம அது செஞ்சு சாப்டுறோம் இருந்தாலும் பா்த்தீங்கன்னா அப்ப இருந்த உணவ விட இப்ப எதுலுமே பாத்தீங்கன்னா சத்து நல்லாவே இருக்கற இல்ல நம்ம சாப்புடுற அரிசி பருப்பு காய்கறி எதுலயுமே பாத்தீங்கன்னா அப்ப இருந்த சத்தோ அதுல இருக்க நன்மையோ இப்ப எதுவுமே நமக்கு கெடைக்க மாட்டேங்குது
கண்டிப்பா அதுக்கு காரணோ என்னன்னா அ விவசாயமு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பலதரப்பட்ட முறில மாற்றம் கண்டுருக்கு ஏன்னா முன்னெல்லா ஒரு பயிர் வந்து அறுவடை பண்ணாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாசமாச்சு ஆகு அதுவே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மாசந்தா இது வந்து அ அதோடைய தரத்த வந்து குறைக்குது ஆ இவங்க ஆ உற்பத்தி திறன அதிகரிக்கிறன்னு சொல்லிட்டு அதோட தரத்த கொறைச்சிட்டு அ பலதரப்பட்ட அந்த கெமிக்கல் அதாவது ரசாயனம் கலந்து உடனே அத வந்து பாத்தீன்னா அறுவட பண்ற மாரி இவங்க நாளுக்கு நாள் வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள்ல்லாஅத ஆராய்ச்சி பண்ணி அந்த பயிர வந்து பாத்தீங்கன்னா அத அ வளர்க்
ஹைப்ரேட் மாரி நமக்கு காய்கள்ல்லா நமக் நிறையாவே கெடைக்குது அதனால அதுல எவ்ளோ சத் அது நல்ல காய்கறி எவ்ளோ எடுத்துக்கிட்டாலுமே பழங்களுமே ஆப்பிள் ஆரஞ்ச் அதெல்லா பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ அந்தளவுக்கு சத்து இருக்கானே தெரியல அந்த காலத்துலலா ஆப்பிள் ஆரஞ்ச்ல்லா யாருமே சாப்ட்டது கெடையாது ஆனா இப்ப அதல்லா சாப்பிட்றோ இத்தா சத்துன்னு சொல்றாங்க சாப்பிட்றோ ஆனா ஆரோக்கியமா இருக்குமானா கண்டிப்பா இல்ல
இல்ல பழ வகைகள்ல சத்து நிறையந்த பழங்களு இருக்கு கண்டிப்பா அது சத்துதா இப்ப ஏ நம்ம அந்த ஆப்பிள் ஆரஞ்சு தேடி போறோம்ன்ற காரனோ என்னன்னா ஆ கோடை நாள் கோடை கோடை காலங்கள ரொம்ப இப்ப வெயில் தக்க ஃபர்ஸ்ட்லா பாத்தீங்கன்னா இந்தளவுக்கு இருக்காது ஆ இன்னு இந்த கத்திரி வெயிலே ஆரம்பிக்கல ஃபஸ்ட்லா பாத்தீங்கன்னா இந்த கத்திரி வெயிலு அப்ப மட்டுந்தா கொஞ்சோ வெயிலுடைய தாக்கோ அதிகமா இருக்கு இப்பலா ஒரு சாதாரண நாட்களிலே பாத்தீங்கன்னா அந்த வெயிலுடைய தாக்கோ ரொம்ப அதிகமா இருக்கு சும்மா வீட்டு வீட்டு வாசல்ல கூட வெளியே வர முடியல ஒரு அஞ்சு நிமிஷோ நின்னாலே ஏதோ அஞ்சு நிமிஷோ நின்னு வெளியே நின்னுட்டு வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே இருட்டா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மாரி மங்கி போன மாரி ஆகிடுது ஆ பழங்க மொகோ பாத்தீங்கன்னா பழ முகம் அப்பல்லா சாப்பிடுவாங்க அது என்னன்னா அப்போ வந்து நமக்கு அப்போலா இருந்த நம்ம எப்படி பண்ணோம்னா ஆ ஒரு எளிய முறை உனவு அந்த நார்த்தங்கா ஆ வீட்டுல இந்த எலுமிச்ச ஜுஸ் இதெல்லா நம்ம பெரும்பாலு சாப்பிடுவோ நாள் ஆக ஆக வந்து மக்களுடைய இந்த பொருளாதாரோ அதிகரிக்க அதிகரிக்க இப்ப எல்லாருமே இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாரி கொஞ்சோ உயர்தர மட்ட பழ வகைகள தேடி கொஞ்சோ போக ஆரம்பிச்சுட்டாங்க சாத்துக்குடி சாத்துக்குடிலா அப் எப்பயுமே நல்லா சாப்பிடுவாங்க ஆ நாலா பாத்தீங்கன்னா நாலா சாத்துக்குடி தா ரொம்ப சாப்பிடுவே விரும்பி ஏன்னா எனக்கு அது ஒரு அந்த ஒரு மூணு கிலோ வாங்கனா நூறுூபாய்க்கு மூணு கிலோ வாங்கிட்டு வரு வாங்கினனு வந்து வச்சுனா ஒரு இந்த டைம்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு வாரோ ஒரு பத்து நாளைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கு அதுக்கலா வந்து பத்தீங்கன்னா ஆ அந்த இதே நீங்க இந்த ஆப்பிள்லா வாங்கினங்கன்னு வச்சீங்கயே நூற்ருவா குடுத்தா ரெண்டு மூணு ஆப்பிள் தா வரு அத வச்சு நம்ம எதுவு பண்ண முடியாது அதுவே இந்த பீட்ரூட்லா எடுத்துட்டோனா என்ன பண்ணுவே ஏ பி சி ஜூஸ் மாரி போட் மிக்ஸ் ஆப்பிள் இல்லாம ஆம்லா மட்டு போட்டு ஏ பி சி ஜூஸ் மாறி போட்டு வச்சிட்டு மா மதிய டைமில எப்ப ஃபிரீயா டைம் ல குடிப்பே இது மாரிதா ஆ எனக்குலா ரொம்ப அந்த பழ வகைலா ரொம்ப ஆடம்பரமான அந்த ஆப்பிள் ஆ அந்தமாரி பழங்கலா ரொம்ப நா விரும்பி சாப்ட மாட்டே ஏன்னா எனக்கு அதுல டேஸ்ட் இருக்குந்தா ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணு எனக்கு அது அந்த விலைக்கு அது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்ட அது இல்ல அத விட கம்மியான விலையிலயே நிறைய பழங்கள் இருக்கு கொய்யா எல்லா இருக்கு இது மாரியான பழங்கள் எல்லா இப்ப யாரு விரும்பி சாப்பிட மாட்டறாங்க
உண்மையா தா இப்ப நாங்களுமே பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்ச் தா நா வாங்கி சாப்பிட்றதே கெடையாது அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா கருவேப்பில ஜூஸ் குடிக்கிறது கேரட் இல்லைன்னா பாத்தீங்கன்னா கொய்யா பழோ இல்லன்னா மரநெல்லிக்கா அந்த மாரி தா நாங்களுமே சாப்பிட்றமே தவிர இருந்தாலு பரவாயில்ல முன்ன இருந்தத விட இல்ல இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா உனவ பத்தின அவேர்னஸ் நெறையாபேத்துக்கிட்டேயே நம நமக்குமே நறையூ தெரிஞ்சிருக்கு என்ன சாப்புட்றது என்ன சாப்ட கூடாது அதெலா தெரிஞ்சுருக்கு இப்போ முக்கியமா இந்த வெயில்க்குலா பாத்திங்கனா ஒரு ஒரு ஒரு முக்கியமான மருத்துவரே என்ன சொ சொல்றாங்கன்னா நெறையா நீர் ஆதாரங்கள எடுத்துக்கணு இல்லைன்னா பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா ஹீட்னால நெறையா பேத்துக்கு ஸ்டோக் வந்துட்டு இருக்கு அதனால நெறையா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஆகாரமா ஜூஸ் மாரி சேர்த்துக்கோங்க ஆனா அது எதுவுமே கூலிங் இல்லாம அதுல ஐஸ் கட்டி எதுவு கலக்காம நார்மலா இருக்கிற தண்ணிய நீங்க எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்க எடுத்துக்க தா உங்க பாடிக்கு அது நல்லா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க அதனால நம்ம எடுத்துக்கிற உணவு முறையில இருந்துதா நம்ம எவ்ளோ ஆரோக்கியமா வாழ்க்கைய வாழ போறோன்றிக்கு அப்போலா பாத்தீங்கன்னா அவ்ளோ பெரிய நல்லா பழைய சோறு கம்மஞ்சோறு அதுதா சாப்பிடுவாங்க சாப்ட்டுட்டு நல்ல வெயிலு எவ்ளோ வெயில் அடிச்சாலு போய் காட்டுல நின்னு வேல செய்வாங்க ஆனா நம்மளால இப்ப இப்ப அடிக்கிற வெயில நம்மளால தாக்குப்பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு கிளைமேட்டு மாறுது உணவு பழக்கமு மாறுது அதுக்கேத்த மாரி நம்ம உணவ நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா ஏன்னா வெயில் வந்து இந்த வருஷ பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு அதுவு இந்தியாவிலதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு வேர சொல்லியிருக்காங்க இந்தக்க சொன்ன மாரி இந்த கத்திரி வெயிலே இன்னு ஆரம்பிக்கல அதுக்குள்ள இப்டி இருக்கு அதனால உணவு முறைலா வந்து எல்லாருமே மாத்தி வச்சிருக்காங்க இப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ் தா இந்த ஆ பாதாம் பிஸ்தா இந்த ஜியா சீட்ஸ் இதெல்லா எங்க இருக்குன்னே தெரியாது இப்போ சும்மா எ ஃபோன எடுத்து இந்த வலைதளம் குள்ள போனாலே ஆ நம்ம இந்த ரல் ரீல்ஸ் தள்ளி பாக்கறப்ப இந்த ஜியா சீட்ஸ் பாதாம் பிஸ்தா இந்த முக்கியா இந்த ஸ்கின்னுக்குலா இப்ப ரொம்ப இந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குலா ரொம்ப இப்ப அதிகமா எல்லாருமே அவேர்னஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே ஏதா ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க டெய்லியு ஸ்கின் எப்டி தோல் எப்டி பாதுகாக்கறது இது மாரியான விஷயங்கள்லா வந்து ரொம்பவே எல்ல முயற்சி பண்ணி அதுக்கான வீடியோ போடுறதா இருக்கட்டு அத சர்ச் பண்ணி அந்த அ சன்ஸ்கிரீன் இந்த மாரியான பொருட்கள் எல்லா வாங்கறதா இருக்கட்டு இந்த மாரியான விஷயங்கள்லா இப்ப பண்ணிட்ருக்காங்க
ஆமா இப்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு நா எனக்குமே பாத்தீங்கன்னா முன்ன இருந்தத விட இப்ப பாத்தீங்கன்னா என்ன என்ன செய்யணு என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு யாரு சொல்றது இல்ல சோசியல் மீடியாலதா முக்காவாசி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குறோ இது இந்த டைம்ல இது சாப்டா நல்லது மார்னிங்ல இது சாப்பிடுனு வாழைப்பழோ எந்த டைம்ல சாப்பிற்றது எளனி குடிக்கிறது எப்டி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ஒரு எலுமிச்ச பழமே எடுத்துக்கிட்டால அது எவ்ளோ ஆரோக்கியமா குடிக்கணு அதுல இன்னு என்னல்லா கலந்து குடிக்கிறது அதல்லா பாத்தீங்கன்னா நம்ம நரயா கத்துக்கறோ இப்போ இப் இப்ப ஃபஸ்டுலா நாங்க எங்களோட ஆரோக்கியத்துக்காக எப்டின்னா நாங்க ஃபேஸ்காக நாங்க எதுவுமே அவ்ளோக்கு நாங்க பண்ணது கெடையாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்றது இல்லைனா இப்ப இன்டெக் நம்ம வெளிய என்ன போட்டு கிரீம் அது இது போடுறதுக்கு பதில் உள்ள இன்டெக்கா நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டம்னா நமக்கு எவ்ளோ ரிசல்ட் கிடைக்குதுனு நாங்களே நறையா பாத்திருக்கோ ஒரு இப்ப வயித்துல புண்ணு இருக்கு அப்டின்னா தேங்கா பால் குடிக்கிறது அந்த மாரி இப்ப நறைய முடி உதிர்நா கருவேப்பில ஜுஸு நெல்லிக்கா ஜுஸு அந்த மாரி குடிக்கிறதெல்லா முன்னல்லா அந்த மாரக யாரு யாரு இப்ப எங்க பா டி அவங்கலா யாருக்குமே தெரியாது சும்மா கெடைக்கிறத சாப்பிடுவாங்க இப்போ நறையா நமக்க நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்மளயே ஒரு ஒரு நேரத்த ஒதுக்கி அதுக்காக நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம வேலையுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு போறோம்னா நா உக்காந்த உ்காந்தபடி இரு ஓ அதனாலே நமக்கு உடல் ஆரோக்கியோ கொறையுது
கண்டிப்பா இது மாரி வந்து நம்ம இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்க நிறைய பேசிட்டே போலா ஏன்னா இந்த வெயில் காலோலா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மள உணவ பத்தி உணவு கிட்ட நம்ம போக வைக்குது அதுவு இந்த ஜூஸ் சம்பந்தமான விஷயங்கள்லா தேடி தேடி இந்த பழங்களு ஆ சத்தான விஷயங்கள தேடி நம்ம தோள்கள பாதுகாக்கறதுக்கு முடி உதிர்வ தடுக்கறதுக்கான ஆ இப்ப மார்க்கெட்லா பாத்தீங்கன்னா சாந்தியானா பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா நிறைய இப்ப விக்கிறாங்க
ஆமா இதனால நம்ம உண்மையா உண்மையா ஆரோக்கியமா வாழணும்னா முக்கியமா உணவு தா இருக்கணு அந்த உணவ நம்ம எப்டி எடுத்துக்கிறோம்ன்றது பொறுத்துதா நம்ம லைஃப் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம அது என்ன பண்றோ அது எல்லாமே அந்த உணவுல மட்டும்தா இருக்கு
கண்டிப்பா உங்களோட இந்த உணவு சம்பந்தமான விஷயங்கள பத்தி நிறையா விஷயங்கள நம்ம பேசிருக்கோ
ஆமா
உங்களோட பேசுனதே ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சிங்க ரொம்பவே நன்றி
நன்றி